ஹலோ அக்கா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நா சும்மாதான்டா வெளிய இயற்கை காத்து வாங்கிட்டு உக்கான்ட்டு இருக்கே நண்பா நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சுங்களா
ஆ நா சாப்பிட்டே நண்பா நா தா இப்பதா குளிச்சுட்டு வந்து சாப்ட்டு அப்டியே உக்கான்ட்டு இருக்கே நண்பா
ஓகே ஒக் ஏ வீட்ல எல்லாருமே நல்லா இருக்க நண்பா அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா என்ன சாப்
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க நண்பா நா சாம்பார் சாப்பாட் சாப்பாடு சாம்பாரு முருங்க்கா சாம்பாரு நண்பா அங்க என்ன சாப்பாடு நண்பா
இங்கே அடதோச நண்பா
நல்லது நல்லது நண்பா பரவால்ல நைட்டுக்கு நண்பா நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்
அதா நண்பா அடதோச சுட்டுட்டு இருக்காங்க நண்பா
சூப்பர் சூப்பர் நண்பா இங்க தோச ஊத்துவாங்களான்னு தெரில நண்பா
ஓகே ஓகே நண்பா அடதோச பாத்தீங்கன்னா ஹெல்த்தியு கூட நண்பா பச்ச பயிர்லா போட்டு சேலட் என்னது அது ஒண்ணு சொல்லுவாங்க நண்பா எனக்கு கர்ட்டா தெரில நண்பா
நல்லது நல்லது நண்பா இல்ல நண்பா நா கொஞ்ச நேரோ கழிச்சு பாத்தீங்கன்னா வெளிய போய் காளான் வாங்கிட்டு வர்லாமான்னு பாக்குறே நண்பா
ஓகே நல்லது நண்பா
ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா அம்மா எல்லார்மே நான்வெஜ் சாப்டாங்க ஆனா அம்மா மட்டு எதுமே சாப்படல
ஓகே
அதா நண்பா அதா வாங்கி் குடுக்கலான்ட்டு இருக்கே
ஓகே ஓகே நீங்க வாங்கி் குடுங்க தாராளமா வாங்கி் குடுங்க அம்மாக்கு என்ன புடிக்கு ஆசபட்டத வாங்கி குடுங்க ஒண்ணு தப்பு இல்லில்லங்க
ஆமாங்க ஆமாங்க நம்ம எல்லா ஆசப்பட்டு சாப்புறோ எது சாப்றது அதனாலதா வாங்கி் குடுக்கலாருக்குறங்க என்ன திடீனு காச்ச வரமாருக்குனு படுத்துட்டாங்க என்னாச்சு தெரிலீங்க
ஓ ஓகே ஓகேங்க என்னன் பாருங்க இல்லாட்டி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்க
ஆமாங்க ஆமாங்க பாக்கோணுங்க
ஓகே ஓகேங்க காலையில எங்கயு வேலைக்கு போய்ட்டு வந்தீங்களா இன்னைக்கு
இன்னைக்கு எங்கேயு போலங்க வீட்லதா இருந்தனுங்க முடி வெட்ட போயிட்டு வந்தங்க குளிச்சங்க சாப்டங்க ட்டு உக்காந்துட்ருக்கங்க
ஓகே ஓ நானு எதுவுமே பண்லைங்க முடிவெட்ட போயிட்டு வந்தேனுங்க எங்கயுமே போலங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோ காய்கறி கொஞ்சோ வாங்கி ட்டு பழங்கள்லா வாங்கிட்டு வந்தங்க
பரவால்ல பரவால்லைங்க நல்லதுங்க இன்னைக்கு மார்க்கெட்டுங்ளா இன்னைக்கு நாள் திங்ககெழம நாலதுதமா மார்க்கட்லா இருக்குங்களா
இங்க பாத்தீங்னா திங்ககெழம போடுவாங்க ஞாயித்துக்கெழம போடுவாங்க அப்பற வியாழகெழம ஒன்னு ஒரு டைம் போடுவாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாறி போடுவாங்க உங்க ஊர்லல்லா மார்கெட்ல்லா இருக்குங்களா
இருக்குது இருக்குது மார்க்கு சந்தையல்லா இருக்குதுங்க சந்த எல்லா பாத்தீங்ன்னா எங்க ஊர்ல வந்து ஞாயி த்து கெழம மட்டுதா சந்தை எல்லா போடுவாங்க பக்கத்து ஊர்ல பாத்தீங்கன்னா ஒன்னு வியாழகெழம போடுவாங்க இல்லைன்னா புதங்கெழம போடுவாங்க மத்த நாள்ல போட மாட்டாங்க
ஓகேங்க உங்க ஊர்ல எப்டிங்க எல்லா குடுப்பாங்களா இல்ல உங்க ஊர்ல சந்தையில பாத்தீங்னா கிலோ கணக்குல குடுப்பாங்களா இல்ல இப்ப நீங்க கூறு கட்டி விப்பாங்களா இல்ல ஒவ்வரு டப்பா அது மாரி எல்லா குடுப்பாங்களா
எங்க ஊர் சைடு பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல குடுக்குறவங்களு இருக்காங்க கூறு கூரா விக்கிறவங்களு இருக்காங்க இல்ல டப்பா டப்பாவா எ டப்பா பத்து ரூவான் சொல்லி விக்கிறவங்களு இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாறி விப்பாங்க அவங்களுக் என்ன புடிச்சுருக்கோ அந்த மாரி விப்பாங்க
ஓகேங்க நாங்க பாத்தீங்கன்னா கிலோ கணக்கல்லா வாங்க மாட்டோங்க எப்பமே பாத்தீங்கன்னா ஒரு டப்பா பாத்தீங்கன்னா பத்து ரூபா வாங்கம்பாங்க மூணு டப்பா அம்பது ருவா அம்பது ருவான் சொல்லுவாங்க அப்படி அது மாரிதா நாங்க எடுக்குறோ ஏனா கிலோ கணக்ல எடுத்தோனா பாதியானா ஆகாது இருக்குது பாத்து எடுத்தாலுமே அது அளவு கம்மியா தாங்க இருக்குது அதுங்கட்டுதா இப்டி எடுத்துக்கிறது
உண்ம தாங்க நெறைய பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அழுகி போனது ஆகாது போகாதது எல்லாமே சேத்துட்டுருவாங்க இதே கூறுகணக்ல எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்து அப்டியே எடுத்துக்கலாங்க ஒரு வகையில நல்லதுதாங்க கூரு எடுக்கிறது
ஓகே ஓகேங்க இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியு பாத்தீங்க வெல வேற ஓவராயிடுச்சுங்க கிலோவே பாத்திங்கன்னா அறுபது ரூவா சொல்றாங்க சேரி அறுப பத்துருவா கம்மியா இருக்குனு சொல்லி பழ எடுத்தம்னா அது ரெண் நாள் கூட தாங்க மாட்டேது எல்லா கெட்டு டு போனதா அது இதுன்னு சரியே இல்லைங்க
உண்மதாங்க உண்மதாங்க நெறைய பக்க ஏன்னா வெயிலு காலங்களா ஏன தாக் புடிக்க மாட்டேதுங்க தக்காளி எல்லா மழ காலனா கூட எது ஒண்ணு சமாளிச்சிக்கலாங்க வெயில் காலத்துல மனுஷனனாலயு ஒன்னு பண்ண முடியலீங்க தக்காளினால என்ன பண்ண முடியுங்
ஆமா ஆமாங்க அதுவு கரெக்ட்டு தாங்க இப்ப வெலவாசி எறங்குச்சுன்னா தக்காளியு எறங்குனாதாங்க வாங்கணு அதி அளவா தா தக்காளி போட்டு கொழம்புல வச்சுக்கணுங்க உங்க ஊரு சைடுல தக்காளிலா எவ்ளவுங்க வெல வருது
எங்க ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா கிலோ முப்பதுங்கிறாங்க ஒரு டைம் பாத்தா முப்பத்தஞ்சு நாப்பதுங்கிறாங்க ஒவ்வொரு பக்க ஒவ்வொனு சொல்லிட்ருக்காங்க அ இதா இதா ஸ்டாண்டர்டான வெலயுனு எங்கயுமே இல்லிங்க ஒவ்வொரு பக்கோ ஒரு மாரி
பரவால்ல பரவாலிங்க உங்க ஊர்லங்க முப்பது ரூபாங்கறது ரொம்ப கம்மி தாங்க எங்க ஊர்லல்லா அறுவது ரூபா போய்ருக்குங்க கிலோ
அதா அதாங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாரிங்க இங்க இப்டி அது அவுங்க அவுங்க ஊர பொறுத்துதாங்க நம்ம கையில எதுவு இல்லிங்க
ம் தேங்கால்லா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூவா நாப்பத்தஞ்சு ரூவா போய்ருச்சுங்க அதுவு பாத்தீங்கன்னா உளிக்காத காய் ஒ அந்த உளிச்சு குடுப்பாங்க தெரியுமா உழிக்காத காய் பத்திங்கனா முப்பத்தஞ்சு ரூவாங்களமா உளிச்சு குடுத்தா நாப்பத்தஞ்சு ரூவாங்களமா என்ன அநியாயன்னு பாருங்க இங்க ரேட் எல்லா ச்சை
ஏங்க இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களு ஒவ்வொரு மாரிங்க நாங்க அப்பா காட்டுக்கு வேலைக்கு போவாங்க வரபோது அங்கேயே இப்ப அவரோட நண்பர்க கிட்டகேட்டு வாங்கிட்டு வருவாரு அப்பா இல்லெனா இங்கேது கடையில வாங்குபோது பாத்தீங்கன்னா இங்கியு அதே மாரிதாங்க முப்பத்தஞ்சிங்கிறாங்க நாப்பத்ஞ்சிங்கிறாங்க ஒவ்வொரு பக்க ஒவ்வொரு ரேட்டு சொல்லிட்ருக்கானுங்க
ம் ம் ஏனா அதே பாத்தீங்கன்னா என் நண்பனோட ஊர்ல பாத்தீங்கன்னா அதே மாரிதா தேங்கா பாத்தீங்கன்னா அங்க சீப்பு ஆமாங்க அவுங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தென்னைமரோ ஒரு ஒருக்கு தோப்பு வச்சுருக்காங்களம்மா சும்மா அந்த தென்ன தென்ன மரத்துல இருந்து அந்த லோடு ஏத்துட்டு போவங்கள அது இல்லாம தனி தனியா தேங்கா இருக்கு தெரியுங்களா
ஆமாங்க
அது அப்ப அஞ்சு ரூவா பத்து ரூவா அதுமாரி தா குடுத்துட்டு இருக்காருங்களாமா நானே சொன்னெ நண்பா இது மாரி அது மாரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொரியர் பண்ணி வுடுங்க பண்ணி வி ட்டுங்கனு வைங்க நாங்களு பாத்தீன்னா பிஸ்னஸ் மாரி பண்ணுவோ இங்க ரேட் எல்லா எச்சா போய்ட்டு இருக்கு அப்டின்னு சொன்னங்க செரி நண்பா அனுப்பி வுடுறானாருங்க இங்க குடுத்தாருன்னா பிசினஸ் பண்லான்னு இருக்கெனுங்க
பரவால்லிங்க ஒன்னு ப்ரச்சன இல்லிங்க வாங்குங்க லோடு லோடு ஒரு லோடு ரெண்டு லோடு வாங்கினீங்கனாலு விற்பனைக்கு பண்ணிக்கிலாங்க தேங்கா உறிச்சு வாங்குனீங்கன்னா அத நீங்க காய வச்சு எண்ணெய கூட ஆட்டி விக்கலாங்க இல்ல உழிக்கலன்னா அத உழிச்சு அத மட்ட தனியா தேங்கா தண்ணியா கூட வி க்கிலாங்க எல்லாமே ரெண்டு வகையான விற்பனைக்கு பண்ணி பண்ணிக்கிலாங்க லாபன்னுதா வருமே தவிர நட்டன்னு ஒண்ணு வராதுங்க
அப்டித்தாங்க குத்தகைக்கு பாத்தீங்கன்னா காடு சொல்லிருக்காங்க பன்னெண்டு லட்சத்துக்கு ஒரு அஞ்சு வர்ஷோ குத்தைக்கு எடுத் து நானு அப்டியே காட்ட பாக்கலாம்னு இருக்கணுங்க அது கூடவே பத்தின ஆடு மாடுன்னு வாங்கி வளத்தலாம்னு இருக் க்கணுங்க நீங்க இந்த மாரி ஏதாச்சு ஐடியா ஏதாச்சு உங்களுக்கு இருக்குங்களா
எனக்கு எந்த ஐடியாவு இல்லிங்க இப்ப பாத்தீங்கன்னா காடு தோப்புன்னு ஒரு இது இல்லிங்க அப்பா போற பக்கோந்தா போய்ட்டு இருக்குதுங்க ஒன்னு ப்ரச்சனை இல்லைங்க பாவ் வாங்குனு நானு குத்தவக்கே இல்ல இல்லைங் குத்தவிக்கு வாங்கற மாரிலா ஐடியா ஏது இல்லிங்க சொந்தமா ஏதா நெலத்த வாங்கி போட்டோம்னா அதுல ஆடு கோழி மாடுன்னு மாடு இஷ்டத்துக்கு வாங்கிட்டு போய்க்கலா குத்தவிக்கி வாங்கனுன அதுக் காசு எடையில எடையில குடுத்துட்டு அது ஒரு சங்கடமா இருக்குங்க அ நீங்க வெளிய எங்கயு போலீங்களா
நா இப்ப இங்கயுமே போலங்க காலையிலயே எல்லாம போய்ட்டு வந்துட்டேங்க இப்ப நா இங்கேயுமே போலங்கெ இப்ப சாப்புட்டு அ ட்டுயே ஓய்வு எடுக்காறது தாங்க நீங்க வெளியே எங்காச்சு போவீங்கள நைட்டு
ஆ எங்கிங்க வெளியே எங்கேயு போலீங்க அதா வெளிய கொஞ்ச சமமழ வேற போணுங்க அம்மாக்கு தா உடல்நிலை சரியில்லேங்கறங்க என்னன்னு கேட்டு பாத்துட்டு தாங்க போகணு அங்க வீட்ல எல்லா என்ன பண்றாங்க
எங்க வீட்டுல பாத்திங்ன்னா அதிங்க மனைவி பாத்திங்கன்னா தோச ஊத்திட்டு இருக்காங்க
சேரிங்க நல்லது நல்லதுங்க
ம் பைய அம்மா வீட்ல இருக்கானுங்க
சேரி சேரி பரவால்ல பரவால்லிங்க இப்டி இப்ப சொல்லுங்க பாத்திங்னா கொழந்த அப்டிங்றீங்க பையங்றீங்க எத்தன வயசு குருபெல்லா பண்றானா இல்ல உங்க பைய அ செல்போனு அந்த அடம்புடிப்பானா என்ன பண்றாங் ஊங்க பைய
என்னோட பைய பாத்திங்கன்னா ஒன்ற வயசு தாங்க ஆச்சு அ வாழுன்னு பாத்திங்கன்னா அப்படி ஒன்னு பண்றது இல்லைங்க
பரவால்லிங்க
அமைதியா சாந்தமா இருந்து பானுங்க அவனுக்கு வகுத்துக்கு சாப்பாடு இருந்தா போதுங்க மத்தபடியில எது மத்த பசங்க மாதிர எல்லா எதுவு பண்றது இல்லங்க இப்போதிக்கு பெருசா ஆனா என்ன பண்ணுவான்தெரிலிங்க நம்ம வளத்துற மொரதானேங்க எல்லாமே
கரெக்ட் தா கரெக்ட தாங்க மத்தபடி பாத் பாத்திங்ன்னா மத்த கொழந்தைகள்லல பாத்திங்ன்னா அடோ புடிக்குங்க எனக்கு செல்லு வேணு அது வேணு இது வேணுன்னு உங்க கொழந்தைங்க எவ்ளோவோ பரவால்லைன்னு சொல்றீங்க பாரவால்லைங்க எப்டியோ வைத்துக்கு குடுத்தா அமைதியா இருந்தா பிரச்சன இல்லைங்க மத்தபடி பாத்துக்கங்க ஏனா செல்ல செல்போன்ல வந்து அடிக்ட் ஆகாம பாத்துக்கிட்னால அது
அவருக்கு பாத்திங்ன்னா மொபைல்னா என்னன்னே தெரியாதுங்க நாங்க எல்லா பாத்திங்கன்னா செல்போன்ல அவரு முன்னாடி நாங்க யூஸ் பண்றது இல்லங்க எங்ளுக்கு தனியா ரூம் இருக்குங்க பிரைவேட்டா இருக்குது அதுல மட்டு தா நாங்க யூஸ் பண்ணுவோ ஏனா முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க நானு மனைவியு பைய முன்னாடி எப்பவுமே மொபைல் யூஸ் பண்ணக்க கூடாது எக்ரணத்தக்கொண்டு டீவில பாக்ல கார்டூன்லா பாக்கலா மத்தபடி பாத்திங்ன்னா மொபைல் யூஸ் பண்ண கூடதுண்ணு சொல்லியாச்சுங்க
பரவால்லிங்க உண்மதாங்க இந்த மாதிரி எல்லா பெற்றோர்களுமே பாத்திங்கன்னா இப்ப பசங்க முன்னாடி வந்து கைபேசி யூஸ் பண்ணாம இருந்தாலே அவுங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஏனா ம் மத்த பெத்தவங்கள பாத்துதாங்க கொழந்தைகள் எல்லா கத்துக்குது அது வந்து ஒரு சிறந்த முடிவு தாங்க நீங்க சொன்னது
ஆமா ஆமா ஏன்னா பாத்திங்கன்னா கொழந்தைக்கு அ சின்ன வயசுல பேசவே மாட்டேங்கிது பாத்திங்ளா மொபைல்ல அதிகமா அடிக்ட் ஆகி யூ நார்மலா பேச வேண்டிய வயசுல பேச மாட்டேங்கிது ஏ
உண்மதா உண்மதாங்க
பேச ஆரம்பிச்சறானுங்க ஓரளவுக்கு நல்லாவே பேசுறானுங்க இப்பங்குறப்ப நல்லா பேசுறானுங்க ம்
ஏ சொல்லி குடுங்க சின்ன வயசுல இருந்தே இத அம்மா அப்பாலருந்து எல்லாமே சொல்லி குடுங்க நறைய கெட்டது எது நல்லது எதுன்னு சின்ன வய சிறுயசுல இருந்தே நீங்க சொல்லிக் குடுக்தீங்கன்னா அவ ஏதாவ்து குரும்பு பண்றா இது பண்ணக்க கூடாது அப்டின்னு சின்ன வயசுலருந்து நீ சொல்லி சொல்லிக்குடுத்து வள்த்திங்கன்னாதா பெரியவன ஆகும்போது சரியான இதுலள ம் வளரும்போது சரியான இதுல இருப்பாங்க
நா எல்லாமே சொல்லிக்குடுதுருக்கேங்க இப்ப நீங்க பாத்திங்க நீங்க அந்த செஸ் இருக்குல்லங்க செஸ்சுல பாத்தீன்னா ஒவ்வொரு அந்த காயினையு நீங்க வந்து அவர்கிட்ட காட்னீங்கன்னா இது ரா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜா இது ராணி சிப்பாய் மந்திரி எல்லாமே கரெக் ட்டா சொல்லுவாங்க எல்லா நறையா அது
போலாங்க அதெல்லா விளையாடுவா அத பாப்பா யூஷ்ல்லா நீங்க வந்து பையனை வந்து நீங்க ஒரு நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போறீங்க நல்லதுதாங்க இருந்தாலு அவுருக்கு என்ன வகையான படிப்பு புடிக்குதோ தயவுசெஞ்சு அவருகிட்ட கேட் டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு ந கேட்டு அத படிக் க வைங்க ஏன்னா ஒரு தடவை படிப்பு இது எடுத்துட்டாங்கன்னா தெரியாத்தனமா நா இத எடுத்துட் டே எனக்கு இது புடிக்காம எடுத்துட்டே அப்படின்னு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சிட்டு அத எடுக்க சொல்லுங்க கடைசியில அவுங்க கஷ்டப்படக் கூடாதுங்க அதை நினைச்சு நா அப்படித்தா பட்டுட்டு இருக்கேங்க அததாங்க சொல்றே
நா அந்த அளவுக்கு எல்லா விட மாட்டேங்க எனக்கும் தெரியுங்க பையனை எப்பிடி படிக்க வைக்கணுன்னு அவனுக்கும் தெரியு அவனுக்கு என்ன புடிக்குமோ பண்ணுவேணுங்க ஆனா அவன வேலைக்கு மட்டு தாட்டி விடமாட்டேங்க நா ஏதாச்சு தொழில் ஏதாச்சு பண்ணன்னா அந்த தொழில் நீ எடுத்து பண்ணுப்பா உனக்கு புடிச்சா பண்ணு புடிக்கிலையா பாரு அதுவு முடியிலையா நீ உனக்கு புடிச்சத பாரு அப்படின்றுவேங்க அவ்ளோதாங்க
ஆமாங்க உண்மைதாங்க எல்லாருமே இப்டி இருந்துட்டா ஏன்னா இப்ப நெறைய பக்கம் பாத்தீங்கன்னா புடிக்காத வேலைக்குதா பெத்தவுங்களாவே இரு எல்லாமே போயிட்டு இருக்காங்க அதையு வந்து அவுங்க புடிச்ச ஒரு வேலைய டக்குன் இப்ப ஏற்படுத்திட்டாங்கன்னா அதையே பையன் பையனுக்கு சொல்லி குடுத்துட்டாங்கன்னா நல்லது தாங்க
ஆமா ஆமாங்க அதுவு நம்மளும் இப்ப ஸ்கூலுக்கே போனாலு பாத்தீங்கன்னு வைங்க நம்மளும் வந்து வீட்ல சொல்லி் குடுக்கணு
ஆமா ஆமாங்க
உம் உம் எல்லாமே சொல்லிக் குடுப்பேங்க வாழ்க்கையில ஓக்கேங்க நன்றிங்க உங்ககூட பேசியது மீண்டும் உங்கள அழைப்புல சந்திக்கலாங்க நன்றிங்க
அ மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்க நண்பன் நன்றி வணக்கங்க ரொம்ப நன்றிங்க வச்சட்றங்க